ஹலோ ஆ வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லாருக்கே
என்ன பண்ணிட்டுருக்கீங்க ரொம்ப நல்லாருக்கே சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
இன்னு இல்ல சிஸ்டர் நா கொஞ்சோ வெர்க்கா வெளியே போயிருந்தே இப்பதா நா உள்ள வந்தே வீட்டுக்கு என்ன சாப்ட்டீங்க
நா தோச சாப்ட்டே கோதும தோச
ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே ஓகே சொல்லுங்க சிஸ்டர் இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல எங்கேயாவது வெளிய போனீங்ளா ஃபேமிலியோட எப்டி போனீங்க என்ன பண்ணீங்க
இல்லல்ல கோவிலுக்கு மட்டும்தா போயிருக்கோ வெளில எல்லா டூர் அந்த மாரில்லா போனதில்ல
ஓகே என்ன அ ஆ போனோ சிஸ்டர் ரெசார்ட் போனோ என்ன கோயில் போனீங்க எந்த கோயிலுக்கு போனீங்க
ஆந்த்ரா ஆந்த்ரா
ஓ ஆந்த்ரா போனீங்களா ட்ரெயின்லயா பஸ்லயா சிஸ்டர்
ஃபஸ்ட்டு பஸ்ல தா போனோ
எவ்ளோ மந்நேரோ ஆவுது ஆந்த்ரா போனுன்னா
ஒரு ஃபைவ் அவர்ஸ் அந்த சிக்ஸ் அவர்ஸ் அந்த்மாரி ஆகு
அவள் மண்நேரோ ஆவுமோ
ஆமாமா இப்ப நைட் ஏர்னா காலைல போறா மாரிருக்
பஸ்ல போனா நைட்டு ம் அவ்ளோ கம்ஃபர்ட்டா இருக்குமா உங்குளுக்கு உங்குள்க்கு கம்ஃபர்டாருந்தா பேம்லியோட போறமே ரஷ்ஷாருந்துதா பஸ்ஸூ இல்ல ஃப்ரியாதாந்துதா
புரியல ஃப்ரியா
இல்ல பஸ் ரஸ்ஸா தா இர்ந் ரொம்ப கூட்டமா இர்ந்துதா இல்ல ஃப்ரியா தா இந்துதா
ஃப்ரியாதா புக் பண்ணி போறா மாரி தா புக் பண்ணி போற மாரி தா ஆம்ளி பஸ் மாரி இல்ல நம்பக் கவுர்மண்ட் பஸ்ஸு தா நம்ப போய்ட்டு அங்க புக் பண்ணி சீட் இருந்தா போறத்து இல்லன்னா வேற பஸ்ல சீட் இருந்தா போறா மாரி
ஓ அப்டி ஆப்ஷ்ஷன் இருக்கா இப்போ கவுர்மண்ட் பஸ்லயு புக் பண்ணி போற மாரி
ம் அங்க போய் புக் பண்ற மாரி இருக்கே ப்ப ப்ப சீட் இருந்தா நம்ப போ வேண்டிதா இல்லன்னா வேணா வேற பஸ்ல போ வேண்டிதா எனா அவ்ளோ தூரோ நின்னுட்டு போ முடியாதுல்ல
ஆமா அவ் அதுக்கு எதாவ்து தனியா சார்ஜா காசு வாங்குறாங்களா இல்ல நார்ம்லாவேவா
அப்டிலா இல்ல இல்ல அப்டிலால்ல
நார்ம்லா நம்போ எப்பயு டிக்கெட்டு வாங்ற மாரி அப்டி வாங்கிட்டு போ வேண்டியதுதா
ஆமா நார்மலா டிக்கெட்டு வாங்ற மாரிதா நீங்க வேற எங்கயு போய்ருக்கிங்க ம் ம் ம் ம்
இல்ல இந்த லீவ்ல ரெசாட் போனோ
ம்
அப்றோ மகாபலிபுரம் போனோ அங்கருந்து கோக்டேல் பார்க் போனோ மொதல பண்ண போனோ நாங் ஒரு இருவத்தஞ்சு முப்பது பேர் போனோ சிஸ்டர் வேன் புடிச்சு காட்ல போன்னா நாங்க மத்தியானோ இங்கர்ந்து சாப்பாடு கட்டிட்டு போய்ட்டோ சாப்பாடு கட்டிட்டு போய்ட்டு ரெஸார்ட்ல அவுங்குள்து பனண்டு மணிக்குதா செக்கின்னு செக்கின்னு உள்ள போயிட்டோனோ இன்னா பண்ணோ ஃபஸ்ட்டு சாப்டோ செம பசி யா இன்ன பண்ணோ ஃபஸ்ட்டு சாப்ட்டுட்டு அதுக்கப்றோ ஸ்விம்மிங் ஃபுல்லருக்கோ ஆட்டோ போட்டோ ஆட்டம் போட்டு ஒரு நாலு மணி அஞ்சு மணி வரிக்கோ ஆட்டோ போட்டோ மறுப்டியு நைட் ஆய்டுச்சி நைட் ஆனா என்ன பண்ணோ நாங்க ஒர் பாபிக்யூ செட்டப் எத்துட்டு போய்ர்ந்தோ அந்த பாபிக்குயூ செட்டப் எத்துட்டு போய்ட்டு இந்த கரி இருக்குல்ல அடுப்பு கரி
ம் டவரு இருக்குற எடமா கொஞ்சோ பேஸ்றிங்ளா சோ
இல்ல ஒரு நிம்ஷோங்க அடுப்பு கரி தெரியுமா உங்ளுக்கு அந்த அடுப்பு கரின் சொல்லுவோல்ல ஹலோ கேக்குதா அந்த கரிய எடுத்து பாபிக்யூ ரெடி பண்ணி நாங்களே சிக்கன்லா இங்கர்ந்து ரெடி பண்ணிட்டு போய்ட்டோ அத அப்டியே சமச்சு சாப்ட்டுட்டு நைட்டு பட்த்துட்டோ லேடிஸ்லா பட்த்டாங் நாங்க வந்து காட் ஸ் விளாட்னோ கார்டு சொல்லுவோல்ல கார்ட்ஸ் கால்ல விடிர வரிக்கோ விளயாட்டுந்தோ அப்றோ மறுப்டியு கால்ல எழுந்து நாங்க இண்டக்க்ஷன் ஸ்டவ் ஒன்னு எட்த்துட் போய்ருந்தோ அது ரிப்பேர் ஆய்டிச்சு ஷார்ட் ஆயி ஃபால்ட் ஆய்டுச்சு அது அப்றோ அந்த பாபிக்யூ பண்ணோல அதுலயே டீ போட்டோ டீ போ அந்த டீ ரெடியாரத்துக்கு ரெண்டு மண் நேரோ ஆய்டிச்சி நா நெனச்சே இந்த டீய போட்றதுக்கு வெளிய போய்ட் டீயே குட்ச்சிட் வந்துர்க்கலா டீ கட்லன்ட்டு எங்க கஷ்ட நேரோ பக்கத்ல கடயே இல்ல போணோன்னா மூணு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்ரு போணோன்ட்டாங்க அதுக்கப்றோ டீ எழ்ந்து கா போட்டு குடிச்சு மறுபடியு ஸ்விம்மிங் ஃபூல்ல குதிக்க வேண்டியது டிஃபன் மால்ல கால்ல என்னன்னா இட்லி வெளிய ஆட்ரு சொல்ட்டோ இட்லியு கறி கொழம்பு சொன்னோன்னா அவுங்க எட்த்துட்டு வந்துட்டாங்க அத சாப்ட்டு மறுப்டியு குளிச்சோ மறுபடியு நா சா ஈவினிங் ஒரு ஏழு மணி கெளம்பிட்டோ அங்கேர்ந்து
ம் ம்
எங்களுக் பண்டு மணிக்கு தா செக்கிங் செக் அவுட் டைமு ஆனா நாங்க எக்ஸ்ட்ரா பே போட்டு ஏழு மணிக் கெளம்பி அங்கர்ந்து நேரா மகாபலிபுரம் போய்ட்டு அங்க ஸ்டே பண்ணோ அங்க ஸ்டே பண்ட்டு மறுபடியு விடியகால்ல எழ்ந்து கடல்ல குளிச்சி ட்டு மாகபலிபுரம்ல்லா சுத்தி பாத்துட்டு அங்கர்ந்து ஒரு ரெண்டு மூணு மணி நாலு மணி இருக்கு கிளம்பிட்டு மறுபடியு கோடைல் பார்க் வந்து கோடைல் பார்க் சுத்தி கித்தி பாத்துட்டு முதல பண்ண அங்க பாம்பு பண்ணயு இருக்கு அதையு சுத்தி பாத்துட்டு அப்டியே ரிட்டன் ஆய்ட்டோ அவ்ள் தா சிஸ்டர் எங்க சம்மர் ஹாலிடேஸ் பிளான் நீங்க இந்த மாரி எங்யோ கோயில் போனீங்கல்ல என்ன கோயில் போனீங்க திருப்பதி போனீங்ளோ
ஆமா ஆமா
திருப்பதி போனீங்க என் நீங்க இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல எறங்கிட்டு அங்கர்ந்து எப்டி சிஸ்டர் மல போன்னா ஜீப் பா இல்ல தனியா நம்ப காரு, வண்டி, ஆட்டோ எதாவ் புடிக்கணுமா அங்கர்ந்து அங்கர்ந்து எவ்ள் மண் நேரோ கோயிலுக்கு
இப்ப கீழ் திருப்பதி போய்ட்டு அங்கர்ந்து ஒரு சில பேர் நடபயணம் போறாங்க
ஓ நடந்தே போனுமோ
ம் கீழ் திருப்பதிலருந்து மேல் திருப்பதி நடந்து போறாங்க ஒர்த்தோ ஒரு சில பேர் பஸ்ஸுல போயிட்றாங்க
அதா எவ்ள் ந எவ்ள் நேரோ ஆகு நீங்க எப்டி போனீங்க அததா கேக்கற நீங்க பஸ்ல போனீங்களா இல்ல எப்டி போனீங்கன் கேக்கறே அங்கர்ந்து
நாங்க பஸ்ல தா போனோ
அதுக் எவ்ள்
பஸ்ல தா போனோ அங்க போய்ட்டு த கீழ் திருப்பதில போய் ட்டு அங்க எறங்கி அங்கர்ந்து ஒரு பஸ் புடிக்கணு திருப்பதி மேல போவ
ஓகே அதுக் எவ்ள் அ எவ்வள் நேர ஆகு ஒரு மண் நேரோ ஆகுமா
ஆ ஒரு மண் நேரோ ஆகு
ஓகே போய்ட்டு போன உன்னே தர்சினம் பாத்துட்டீங்களா இல்ல லேட்டாச்சா
இல்லல்ல ஒரு ரெண் நாள் ஆயிர்ச்சு உள்ளயே
ரெண்டு நாள் ஆய்டுச்சா சாமிய
ம் ஆமாமா குடோனு இப்ப நைட்டு போனோனா மறுநாள் நைட் வரையு உள்ள வெஸ்ட்டாங்க கூட்டோ அதிகோ
ஓ செம்ம கூட்டமா இர்ந்தது லட்டு வாய்ங்ட்டு வந்தீங்களா
ம் நீங்க ஆ வாய்ங்ட்டே நீங்க வேற என்ன சாப் பாடு உங்களுக் ரொம்ப புடிக்கு என்ன செய்வீங்க
நா என்ன பிடிக்குன்னா நா மூணு டைமு சப்பாத்தி குடுத்தா சாப்புடுவே சப்பாத்தி செஞ்சு நாள்லே சாப்ச்சிருவே சப்பாத்தி இந்த சனா சனான் சொல்லுவோல்ல சனா அதோட இல்ல வெஜ்ஜு குருமா பாயா எது குடுத்தாலு சாப்டுவே மூணு டைமு சப்பாத்தி குட்த்தா சாப்டுவே உங்கள்க்கு அந்த மாரி எதாவ் ஃபேவரெட் டிஷ் இருக்கா சாப்பட்றதுக்கு
ம் ம்
நீங்க ஏதாவது அந்த மாரி ஃபேவரட் டிஷ்ஷூ இப்ப உங்களுக் சிக்னேச்சர் டிஷ்ஷுனு ஒண்ணு இருக்குல அத டெய்லியு சமச்சி செர்வ் பண்ணி சாப்டா இது இந்த டிஷ்ஷு செஞ்சு குட்த்தாங்கப்பா இது ரொம்ப நல்லாந்துது அந்த மாரி ஏதா டிஷ் இருக்கா
ம்ஹும் அந்த மாரிலா இல்லிங்க எத சொல்றிங் எது இருந்தாலு சாப்ட்டுபோ பிரியாணிய அதிகமா சாப்டுவோ ம்
இந்த டிஷ்ஷு எனக் ரொம்ப புடிக்கு பிரியாணி என்ன பிரியாணி சிக்கனா மட்டனா
சிக்கன் சிக்கன்
நீங்க செய்வீங்களா இல்ல வெளியந்து வாங்குவீங்ளா
நாங் கடைலயு வாங்குவோ எப்பயாச்சு ஒர் டைம் நாங்க செய்வோ
சண்டே அதுபோல வீட்ல எல்லாரு இருந்தாங்னா ம்
சாப்ட்டு மீந்ததி பிரியாணி சாப்டமா இந்த மாரி பிரியாணி சாப்டது அப்டி யாராவது அப்ரிஷியேட் பண்ணிருகாங்ளா வாழ் தில்லாங்களா உங்கள இந்த இது நா இந்த வீட்ல செஞ்சேங்க இது சாப்டு ரொம்பலோவென்ன வாழ்த்து நாங்கன் சொல்வ மாரி அந்த மாரி ஏதா டிஷ் இருக்கா
எங்க வீட்ல எங்க வீட்டுக்கார்ரு சாப்டார்னா அவரு நல்லாதா நல்லா இருக்குதா சொல்லுவாரு
நல்லால்லனாலு எல்லாரு எல்லாரு நல்லாதா இருக்குன் சொல்லுவாங்க இல்லியா
எ பசங்ளு நல்லாதா இருக் இல்ல அப்டிலா இல்ல அவுங்க நல்லா இருக்குதுனா நல்லா இருக்கு நல்லா இல்னா நல்லா இல்ல
சொல்டுவாரு டப்புன் சொல்டுவாரு நல்லார்ந்தா நல்லா இருக்கு இல்ல நல்லாவே இல்ல இன்ன சம்ச்சீங்கன் கேட்ருவாரு
அ அப்டி இல்ல நல்ல அ அந்த வார்த்திலா சொல்லமட்டர் நல்லா இர்குனா நல்ல இருக்கு இல்லனா இல்ல அவ்ளோதா
அவ்ள்தா சிம்ப்லா முடிச்சுரு வாரு வேற எதாது டிஷ்ஷு சமப்பீங்களா சூப்பரா
ஆ இல்ல நார்மிலா எல்லாரு செய்ற மட்டு அவுங்கதா சொல்ணு சொன்ன மாரி அவுங்கதா சாப்ட்டு பாத்துட்டு சொல்ணு எப்டி இருக் கினு நம்ப சொல்ல முடியாதுல நீங் கூடப் க உங் அம்மா அம்மா செய்றதுல எது நல்லா இருக்குன் உங்ளுக்குதா தெரியு அம்மா எல்லாமே நல்லாதா செய்றேன் சொல்வாங்க
அவுங்க எல்லா நல்லா நம்மபகு ரொம்ப புட்ச்சதா இந்த சப்பாத்தி சொல்லுவே அதுக்கப்புறோ இது செய்வாங்க நெய்ச்சோறு நெய் சோறு இந்த பகாதியான் சொல்லுவோல அது நல்லா செய்வாங்க அது நல்லா சாப்டுவே அந்தால எ ஒய்ஃபு செய்வாங்க எங்க ஒய்ஃபு வந்து இத இன்ன சொல்றது பிரிஞ்சி மாரி ஒன்னு செய்வாங்க வெஜ்லியே அதுல இன்னு சூப் ப்பரா இருக்கு அது சைடிஷ்லா சிக்கன் ஏதாத் சிக்கன் கிரேவி மாதிரி செய்வாங்க அந்த கிரேவி தா அந்த கிரேவியு அந் இந்த நார்மல் வெஜ்ஜு வெஜ்ஜு பிரியாணின் சொல்லுவோல அதோடு சாப்ட்டா சூப்பரா இருக்கு நானு அப்டிதா நல்லார்ந்தால நல்லா இருந்தா சாப் புடுவ நல்லா இல்லனா மட்டுந்தா சொல்லுவே நல்லார்ந்தா எதுமே சொல்ல மாட்டே எங்க ஒய்ஃபு அதா சொல்லுவாங்க நல்லா இருந்தா நீங்க அப்டியே கம்முன்னு சாப்ட்டுருவீங்க நல்லா இல்லந்தா ஏதாவ்து ஒ உப்பு லைட்டா கம்மியார்ந்தா கூட உப்பே இல்ல சாப்பாட்ல இல்ல அதெல்லா சொல்லிட்டே இருப்ப கத்திட்டே இருப்பாங்க எங்க வீட்ல நல்லார்ந்தா இதெல்லா ஒண்ணுமே சொல்ல மாட் டீங்க நல்லா இர்க்குன்னு நல்லா இல்லனா ஃபஸ்ட்டு ஆளா வந்து சொல்வீங்ளேன் கேப்பாங்க எங்க வீட்ல நா நா டப்புடப்புனு நல்லார்ந்தா ம் சொல்லுங்க
ம் வேற என்ன அவுங்க செய்யற்துல இது இத செஞ்சா எனக்கு வேற எதுவுமே தேவல்ல
இது ம் ஃப்ரூட் சேலட் செய்வாங்க நல்லா கஸ்டடு ஃப்ரூட் சேலட்டு ஃப்ரூட் ல செஞ்ச கு நா சாப்டுட்டே இருப்பே ஃப்ரூட்ல லட் சாப்பாடு கூட சாப்ட மாட்டே அவ்ளோ சூப்பரா இருக்கு அந்
அ அ
அ அது ஆனா அதுக்கு என்னனா எல்லா ஃப்ரூட்ஸும் போட்னு ஒன்னு போட்டு ஒன்னு போடாம இருக்ககூடாது எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டா தா நமக்கு பிடிக்கு இந்த ஃப்ரூட் இருக்கு அந்த ஃப்ரூட் டு இல்லண்டு எல்லா போட்டு செய்வாங்க அது ஒன்னு இல்ல மேடம் நம்ப இப்ப நார்மலா அந்த பால் வாங்கிறோ பால் நல்லா சுண்ட காச்சிக்கணு சுண்ட காசிட்டு லைட் டா அவுங்ளுக்கு தேவனா ஏலக்கா போல்லா பால் கொதி வரும் போது ஏலக்காப்போடுவோல்ல அது போல்லா அது ஒரு சில பேருக்கு பிடிக்கு சில பேருகு அந்த ஸ்மெல்லு புடிக்காது பால் நல்லா சுண்ட காச்சுகுவே இந்த ம அன்னாச்சி கடையில்லா மார்கெட் கடையில்லா மார்கெட்லா போனிங்னா இந்த கஸ்டட் பவுடர் சொல்லுவாங்கல்ல
ம் ம்
அத வந்து பால் நல்லா கொதிச்சி இதாயிட்டு ஆறிட்ட பெறகு அந்த பால்ல கலந்துன்னு அது நல்லா ஒரு கட்டியான தன்ம வந்துரு நல்லா தாராலமா போட்லா எவ்ளோ லிட்ரு பால் எடுகருமோ அவ்ளோ கிராம் கஸ்டட் பவுடர் எடுக்கனு எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வெச்சிர்போல்ல அந்த ஃப்ரூட்சு ஆப்பிளு மாதுள அண்ணா ச்சி அப்றோ எல்லா ஃப்ரூட்சும் போட்லா அத்து என்ன பண்ணோ அந்த நம்ம ஏற்கனவே இது பண்ணி வெச்சிருக்கோல்ல பால் சுண்ட காச்சி அந்த பவுட்ரு கலந்து வெச்சிருக்கோல்லா அத்தோட அந்த ஃப்ரூ அ அ அதோட அந்த ஃப்ரூட்ஸயு க சேந்து இது பண்ணணோ நல் கொஞ்சோ நல்லா க இன்னு கொஞ்சோ கட்டியாகாத மாரி அந்த ஃப்ரூட்சோட சேத்துகலக்கணோ கலக்கி என்னா பண்ணு ஃப்ரிஜ்ல வெச்சிண்ணு சில பேர் ஸ்வீட்டுக்காக மில்க் மேட் போடுவாங்க சக்கர போடுவாங்க நம்ம மில்க் மேட் போட்டா இன்னு கொஞ்சோ நல்லா இருக்கு மில்க் மேட்போட்டு கலந்து ஃப்ரிஜில வெஸ்டு ஒரு அர மண்நேரோ ஒரு மண்நேரோ இதாயி சில்னஸ் ஆயிட்டப்போது எடுத்து சாப்டோனா சூப்பரா இருக்கு
ம் ம்
அவ்ளவுதா சிஸ்டர் கஷ்டடு சிம்பிள் தா ஆனா அதுரெசிபி வந்து ரொம்போ சூப்பரா இருக்கு ஓகே சிஸ்டர் உங்க கிட்ட பேசுனது ரொம்போ சந்தோஷோ நமக்கான கால அவகாசோ முடிஞ்சிருச்சி மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம்
ம் வணக்கம்